ஓ
கேக்குதா
கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்குறேன் அப்புறம் லைப்ல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உம் சாப்டே நீங்க சாப்பிட்டீங்களா
உம் நானும் சாப்பிட்டேன் லைஃப் போது அது பாட்டுக்கு
எல்லாருக்கும் அப்டிதா இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கானா போது
ஆமா கரட்டுத்தா
ஓகே அப்புறம் இன்னிக்கி என்ன கத வச்சிருக்கீங்க ஏன்ட சொல்றதுக்கு
இன்னைக்கா இன்னைக்கு வந்து ரோட்ல ஒரு டாக் பார்த்தேன்
ஓகே
அத பார்த்தோனே என் பெட் ஞாபகம் வந்துச்சு
உம் நீங்க டாக் வளர்க்குறீங்களா
டாக் வளக்கல
உம்
முன்னாடி வளத்தே
ஓ சரி சரி நா வந்து ஆக்சுவலா பூன வளர்த்துட்டு இருந்தேன் அதோட பேரு கொக்கோச் ஜான் ரொம்ப பாசமா இருக்கும் நா வந்து அது கூட பயங்கரமா விளையாடுவேன்
பேரு யார் வச்சா
பேரு நா தான் சூஸ் பண்ணி வச்சேன்
வித்தியாசமா இருக்கே
ஆமா கொக்கோன்றது சும்மா ஜென்றலா அப்படியே வச்சேன் சேன் வந்து நமக்கு ஜாக்கி சேன்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த சேன வந்து ஆட் பண்ணி கொக்கோ சேன் அப்படின்னு பேர் வச்சுட்டேன்
அப்படியா உங்க பூன என்ன கலர்ல இருக்கும்
அது வந்து கொஞ்சம் சாண்டில் கலர் அதா ஜிஞ்சர் சொல்லுவாங்கல அந்த கலர்ல இருக்கும் உம் அப்பறம் அது பாட்டுக்கு ஜாலியா விளாடும் நல்லா என்ஜாயா அது கூட இருந்தா அப்டியே என்ஜாய்மெண்ட்டா இருக்கும் நமக்கு ஃபண்ணா இருக்கும் நீங்க நாய் வளத்தீங்களே அதோட பேர் என்ன ஒரு டைம்ல வளத்தேனு சொன்னீங்களே
ஜெட்
ஜெட்டா என்னன்னா என்ன வெரைட்டி ஆப் பீடு அது
லேப்
லேப் ஆ சேரி சேரி எத்தன எத்தன வருஷமா வளக்குறீங்க அத
அது வந்து அஞ்சு வருஷம்
அஞ்சு வருஷம் ஆவுது ஆ நா இந்த பூன வளக்க ஆரம் ச்சு அ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் கிட்டதான் ஆயிரு
அப்படியா அது குடுத்துட்டாங்க வேற ஒருத்தவங்க கிட்ட
ஓ செரி செரி ஏன் அத ரொம்ப நாட்டியா சிலுமிஷம் பண்ணிட்டே இருக்குமா என்ன
இல்ல நாங்க வீடு சேஞ்ச் பண்ணோம் அந்த வீட்ல அலோ பண்ண மாட் டேன்னு சொல்லிட்டாங்க
அதோட குடுத்துட்டிங்
அதனால அத சொந்த ஊர்கே கொடுத்து அமிச்சிட்டாங்க அங்க வந்து
ஓகே
அது கூடபொறந்த அண்ணா தங்கச்சி ரெண்டு நாய் இருக்கு அது கூட சேர்ந்து அதுவும் வளர்
ஓகே ஓகே ஓகே நாய் பூனைய தவிர வேற என்ன பெட்லாம் உங்களுக்கு புடிக்கும்
நா வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வளத்த பெட்டு மீனு
ம் ஓகே மீன்னா சும்மா சாதா இதுவா இல்ல சார் கு இந்த ஃபைட்ரு அந்த மாதிரி ஏதாது
நா வந்து ஷார்லா வளத்தது இல்ல சின்ன சின்ன மீன் இருக்கும்ல கலர் கலரா
ஆமா அந்த மோடி கோல்டு ஃபிஷ்ஷு
ஆமா அந்த மாரி மீன் தான் வளத்திருக்கேன்
ஓகே ஓகே நானும் வளத்திருக்கேன் ஆக்சுவலா யெங்க அப்பா வந் து சின்ன வயசுல வந்து மீன் வளக்கறதுல பெரிய யின்ட்ரஸ்ட்டு. நாங்க வந்து ஆனா ஷார்க்கு, டேங்க் கிளினரு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஒரு மண்ட மண்டைல ஒரு கொண்டையோட ஒரு ஃபிஷ் யிருக்குமே அது பேர வேற மற ந்திட்ட
ஆஹ் எனக்கும் மறந்துபோச்சி நல்ல பேரது
அந்த இது அதுக்கப்றம் படத்துல ஒரு மீன் வரும் பிராணா அப்டின்னு சொல்லிட்டு அந்த மீன வளக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவேயில்ல
அதெல்லாம் வீட்டுல வளக்க முடியாதே
ஆமா அது ஆக்சுவலா ஏரியில தாருக்கும் அந்த மீனு கரெக்டா சொன்னீங்க உம் அப்றம் மீன் தவிர வேற என்ன பெட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
மீன் தவிர யெனக்கு வந்து பெட்டுன்னு பாத்தா கேட்டும் பிடிக்கு ஆனா கேட்னா நெறய முடி கொட்டுல்ல அதனால வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க வீட்ல சின்ன பாப்பாலா ருக் ஆங்க
ஆஹ் ஜென்ரலாவே கேட்ட பாத்துக்கறதுன்னு அவ்ளோவ் ஈஸியான விஷயம் கெடயாது கரெக்டா நம்ம பராமரிக்கணு அதுக்கு சாப்பாடு போடணு அதோட யிது பாத்ரூம் அந்த யிதுயெல்லாமே நம்ம கரெக்டா கிளீன் பண்ணி வைக்கணும் அப்பதான் அது ஒழுங்காருக்கு யில்லன்னா அதை மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷய பெட்டு வளர்க்கறதுன்ற சும்மா வாய்ல சொல்ல ஈஸியாருக்கு பட் நம்ம அதை மெயின்டைன் பண்றப்பதான் அதோட இம்பார்ட் என்ன அதோட டிஃபிகல்டிஸ் என்னன்றது நமக்கு தெரிய வரும்
உம்
பெட்டோடு நீங்க எவ்ளோ எமோஸ் அதல்லா நல்லா கனெக்ட்டாயிருந்தீங்களா அந்த ஜட்டுன்னு சொன்னது கூட
ஆமா ஆமா ரொம்ப பாசமாருக்கு வெளியே போம்போதெல்லா வந்து பாக்கு திரும்ப வீட்டு வீட்டுக் வந்தாலு வெயிட் பண்ணிக்கிட்டேருக்கு ஹோ
உம் ஜென்ரல்லாவே நாய்னா நம்ம எடுத்துக்கிட்டோனாலே அது வந்து ஒரு மாரி ஒரு எமோஷனலி கனெக்ட்டடு தாங்க பூனை கூட கம்பேர் பண்றத விட நாய் வந்து ஒரு எப்டி சொல்றது அதா சொல்லுவாங்கள மனுஷனோட நாய் ரொம்ப விசுவாசமானது அப்டின்னு வாங்கல்ல அந்த மாரி வெரி குட் ஸ்
ஆமா ரொம்ப பாசமாருக்கு டெய்லி வாக் கிங் கூட்டிட்டு போவோ
அ ம் எந்த மாரி ஃபுட்ஸ்லா வந்து அதுக்கு போடுவீங்க நீங்க ரெகுலரா சாப் சாப்புற மாரி ஃபுட்ஸா இல்ல அதுக்குனு விப்பாங்கலே பெடிகிரி இல்ல சம் வாட்டு வேற எதாவது அந்த பெட் டிஷ்ஷு அந்த மாரி எதவாது வாங்கி போடுவீங்களா
ரெண்டுமே கலந்துதா போடுவோ மெயினா அதுக்கு வந்து மூணு நாள் தயிர் சாத அப்புறம் முட்டை சாதம் அப்புறமா வந்து வேக வச்ச சிக்கன் உப்பு போடாம அப்புறம் இப்ப டிகிரியே போடுவோம் அப்ப
அதுக்காகவே அதுக்காகவே நீங்க சமைக்கணும் போலயே இல்ல இந்த சாப்பாடுல்லா
ஆமா ஒரே ஃபுட பழகிட்டோமுனா அது மட்டும் தா சாப்டூ எல்ல எல்லாமே கலந்து குடுக்கணு
சரி சரி வேற என்ன மாரியான பெட்லா வளர்த்திருக்கீங்க இல்ல என்ன பெட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ருக்கீங்க
ந
ஆ வேக்சின்லா நான் போட்டு ட்டு எல்லாமே பூனைக்கி மேக்சிமம் எல்லா வேக்சினு அப்பப்போ போட்டுருவோ ஒரு வேக்சின் வந்து இப்ப பெண்டிங் இருக்கு ஆக்சுவலா ஒரு வருஷோ ஆச்சு ராபிஸ் இது போட்டு அத இன்னு கொஞ்ச நாள்ல கூப்பிட்டு போய் போடணு இப்போ
ஆமா இப்போ வந்து எல்லா எடத்திலியு வந் இந்த ராபிஸ் பரவுதுன் சொல்றாங்க அதனாலேயே பெட்டு வளக்கறது பயமாருக்கு
அதுவு ஒரு வகையில உண்மதா அனா வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து மெயின்டென் பண்ணி எல்லா அந்த ஊசிதா போட்டு வச்சுக்கிட்டோ அப்டின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையு இல்ல ஏன்னா ஆ அதோட டெத் டேட்டுங் கூட இப்போ மேக்சிமம் அதிகமாயிருக்குன்ற மாரிதா சொல்றாங்க ஏனா வந்து அப்ப ஒழுங் வானோ மெயின்டனன்ஸ் இல்லாம ஊசி போடாம ரோட்ல திரியிற ஸ்டேக் கேர் அதெல்லா வந்து மக்கள கடிச்சோ இல்ல சின்ன பசங்கள இது பண்ணியோ டாக்ஸ் வந்து நறைய பேர இது பண்ணுது நறைய விஷயோ போயிட்டு தா இருக்கு பட் அதுக்லா ஒரு மெயின்டன்ஸ் கொண்டு வந்து கரெக்ட்டா எல்லாத்தையு நம்ம வந்து பராமரிக் சோ அப்டின்னா நல்ல முறையில எல்லாமே இருக்கு
ஆமா நம்மதா நம்பல பாத்துக்கணு
பட்டு
எனக்கு வேற பெட்ட முயல் வளர்க்கணும்னுு ஆச
ம் ம் முயல் வந்து ஆமா ஒரு டிஃப்ரெ்டான ஒரு இது ஆனா ரொம்ப ஸ்பீடா இருக்கு அது கூட நம்ம அதனால ஈடு குடுக்க முடியாதே துறு துறு ஓடிக்கிட்டே இருக்குமே
இல்ல அது நம்ம கேஜுல தானே வைக்க போறோ அது பாட்டுக்கு அது உள்ள உக்காந்துருக்கு
உம் வச்சிர்க்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல வெறு ஒரு ஐடியாதானா
இல்ல என் ஃப்ரெண்டு் வளத்துருக்காங்க நா பாத் த்துருக்க. டெய்லி அதுக்கு கேரட்டு அதுக்கப்புறோ முட்டகோஸ் இல்ல ல்ல அது எல்லாமே போடுவா அது வந்து அது அழகா சாப்ட்டு உள்ளயே இருக்கு.
ஓகே ஓகே வேலைக்லா போய்ட்டு வன்ட்டீங்ளா
ஆஹ் போய்ட்டு வந்தாச்சு. நீங்க
சேரி நா முடிச்சுட்டு வந்துட்ட. இன்னைக்கு கொஞ்சோ சீக்ரமாவே வந்ட்ட. வந்தோனே சாப்ட்டுட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறோதா செரி கால் பண்ணுவோ. அப்டீன் பண்ண
உம் நீங்க வீக்கெண்ட்ல வெளியெல்லா போவீங்களா?
ஆ வீக்கெண்ட்ல வெளிய போமாட்ட வார வாரோ சண்டே அன்னைக்கு கரெக்டா பாத்தீங்ன்னா மேட்சுக்கு போவ. கிரிக்கெட்ளாட போய்ட்டு அதுக்கப்பறோ கடை தொறக்க போயிடுவ. அவ்ளோதா அப்டியே நமக்கு டைம் கரெக்டா செட்ல் ஆய்டு. அப்புறோ மதிய சாப்ட்டு வந்துட்டு கொஞ்நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவு சாயங்காலத்துக் கடைக்கு போய்டுவ. அதுக்கப்பறோ அப்பா கடைய பாத்துப்பாரு. அப்றோ ஆல்ட்ரேட்டா மாத்தி மாத்தி கொஞ்சோ இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அது மாரி பார்த்துக்கட்டே இருப்ப. அப்டியே நம்ளோட வீக்கெண்டண்டும் முடுஞ்சுடு. சனிக்கிழமை எப்பயாது ஒரு வாரத்துக்கு என்னிக்கோ ஒரு நாள் மட்டு மேட்ச் போவ. மிச்சோ எல்லாநாலூ வ்லதா க. வேல வேல, வீடு சாப்பாடு, தூக்கோ இப்டியே ரெகுலரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
அப்படீ பெரிய ஸ்டெடியூலா இருக்கே உங்குள்து
ரொம்ப பெரிய ஸ்டெடில்தா ஆனா என்ன ரிப்பீட்டு் இந்த எஸ் ஜே சூரியா சிம்பு அவுங்க சொல்லுவாங்கலே அந்த மாரிதா ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்றா மாரி அதேதா போயிகிட்டிருக்கு. லைஃப்ல ஏதாது ஒரு முன்னேற்றத்த நோக்கி பயணம் பண்ணுனு பாக்குற அதுக்கான இன்னு ஒரு இது வர்ல நேரோ. அந்த நேரோ கண்டிப்பா வருன்னு ஒரு எதிர்பார்ப்போட போய்கிட்டுருக்க.
ம் உங்க பெட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கு?
தெரீல இப்ப நம்ம வெள்ல போய் பாத்தா கால சுத்தி சுத்தி வரு. அதுக்கு ஏதாது அப்புறோ குடுக்கணு. அதனால நா ரூம்குள்ளே இருக்க. அமைதியா டைமுக்கு கரெக்டா சாப்பாடு போட்டா அவ்ளோதா. நா வந்து நா என்னல்லா சாப்படறனோ எல்லாத்தியு அதுக்கு குடுப்ப. உப்பு காரோ அதெல்லா யோசிக்க மாட்ட. ஒரு சில டைம் ரொம்ப காரமா இருந்துச்சு அப்டின்ற பட்சத்துல தண்ணீல கழுவிட்டு அதுக் போடுவ. இல்லனா அதுக்கப்றோ வந்து அதுக்குன்னு வெட் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டுன்னு தனித்தனியா இருக்கு. சோ அதெல்லா வாங்கி வச்சிருக்க. அது எப்ப எப்ப என்னென்ன போடணுன்றத பாத்துட்டு காலேல ம் ம்ச அ காம்போசிஷன்லயு ஈவினிங் ஒரு காம்போசிஷன்லயு மாத்தி வெட்டு ட்ரை அந்த மாரி ஆல்ட்ரேடிவா போடுவே அதுக்கு.
ம் உப்புக்காரோல்லா குடுக்க கூடாது. ஒடம்பு சரி
அப்பிடித்தா சொல்லுவாங்க. ஏதோ ஆனா குடுத்துட்தா இருக்க. நல்லபடியாதா இருக்கு. சேரிங்க. நான் உங்களுக்கு என்னன் பாத்துட்டு அப்பறோ கால் பண்றன்.
ஆ செரி
ஓகே